வணக்கோங்க
வணக்கோ பா என்னா பண்றீங்க
ஆ நா டீ போட்டுட்டு இருக்கேங்க
பரவால்லயே வேலயோட டீ போட்டுட்டீங்க
ஆமாங்க எங்க வீட்டுல கொஞ்சோ கட்டுமான வேலலா போயிட்டுருக்கு அதுனால அங்க ஆட்களுக் ல்லா கொஞ்சோ போட்டு தரணுன அவுங்களுக்கு வேல பாக்குறவங்களுக்கு
ஓ அப்டிங்களா அப்டிங்களா
டீ காஃபி சாப்பற பழக்கோ இருக்குங்களா
இருக்குங்க இருக்குங்க
ம் டீ யா காஃபியா என்ன ரொம்ப புடிக்கு
டி தாங்க போடுவ நானு
ம்ம் என்ன டீத்துள்ங்க யூஸ் பண்ணுவீங்க
நா வந்து ரெட்லேபிளுங்க
ஒ நல்லா இருக்குங்களா
நல்லா இருக்குங்க
ம் ம்
நீங்க என்ன யூஸ் பண்றீங்க
நா வந்து டாடா பிரீமியம்னு அந்த குருணை குருணையா ஒரு டீ தூள் இருக்கு அது யுஸ்
அப் அப்டிங்களா
ம் அது கொஞ் ஆ நல்லா இருக்குங்க நல்லா ருசியா மணமா திடமா எல்லாமாவே இருக்குங்க
அப்டிங்களா நீங்க என்னென்ன சேத்து டீ போடுவிங்கங்க
என்னென்ன
என்னென்ன பொருள் சேப்பீங்க டீ தூள் கூடன்ற
ஆ இஞ்சி சில சமயம் போடுவ சில சமய ஏலக்கா போடுவோம்
ம்
சில சமயம் வேற என்ன போடுவோம் சுக்கு இப்டிதா எதாவது போட வேண்டியதுதாங்க அந்த கரம் அந்த மசால எல்லா போட்டு மசாலா டீ லா போடுறது இல்ல அது எங்க வீட்ல யாருக்கு பிடிக்கறதுதில்ல
புடிக்காதுங்களா செரிங்க செரிங்க ஆமா அது நானு போட மாட்டேங்க எ எங்க வீட்டுக்காருக்கு புடிக்காதுங்க
நல்லதுங்க ஃபேமிலில எல்லா எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்காங்க நேத்து ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு அப்டி காத்து வாக்கல கேள்விப்பட்டே
என்னங்க அவளோ காத்த அடிக்குதா உங்க வீட்டாண்ட
அப்டி காத்து வாக்குல வந்ததுதா
ம் ஆமாங்க நேத் செரி செரி ஒரு புது கட்டுமான வேல எல்லா பண்றோமே செரி ஆண்டவன வேண்டிட்டு வருவோ தடங்கள் இல்லாம நல்லபடியா நடக் கு அப்டினு தா
அப்டிங்களா எந்த ஊரு
காஞ்சிபுரங்க எங்க அம்மாவோட வீட்டு சைடு குலதெய்வ கோவில் அந்த பக்கோ
அப்டிங்களா அப்டிங்களா
ஆமாங்க அதனால அங்க போயிட்டு பொன்னி பொன்னியம்மன் கோயில் பொன்னேரி அங்க ஒரு ஏரி இருக்கு பொன்னி ஏரினு
ஆஹா
அந்த ஏரிக்கரை அம்மன் கோயில்
ஆஹா
உங்களுக்கு எதுங்க கொல தெய்வோ
எங்களுக்கு வேலூர்லங்க குலதெய்வோ
உங்களுக்குங்க
எங்க அம்மா வீட்டு வழிங்களாங்க
ஆமாங்க
அது வந்து எங்குளுக்கு எங்க ஊர் கோவில் தாங்க
பாண்டிச்சேரிங்களாங்க
ஆமாங்க அந்த ஊர்லே அம்மன் பேரு திரௌபதி அம்மன்ங்க
நீங் போவிங்ளாங்க ஊர்ல திருவிழாக்குல்லா
திருவிழாக்கு அதுக்கு முன்னாடி போய்ட்ருந்தங்க இப்பல்லா போக முடில வேல பலு கொஞ்சோ ஜாஸ்தியாருக்கற்துனால
ஏங்க வேலூருக்கு போறிங்க கோயிலுக்கு பொங்க வைக்கிறிங்க சாமி கும்முட்றிங்க பாண்டிச்சேரிக் போறதுக்கு என்னங்க
ஆ ஆ வீடு கொஞ்சோ தள்ளி வந்துடுச்சு இப்போ பழைய எடத்துல இல்ல அதனால இப்ப யாரும் போறது இல்லங்க
ஒரு தடவ உங்க குடும்பத்த உங்க கொழந்தய எல்லா கூட்டுட் போனுன் தானங்க உங்க குலதெய்வோன்னா க நீங்ளு பா அவுங்கள பாக்கணுன் ஆசையாருக்காதா அந்த குலதெய்வத்துக்கு
எங்கங்க கல்யாண ஆயிட்ட பெறகு கணவர் வீட்டு குலதெய்வந்தா உங்குளுக்கு குலதெய்வோன் சொல்லிட்றாங்க பெரியவங்க ஒரே வாயால அடச்சிட்றாங்க நம்ப என்னப்
அவுங்க அப்படித்தாங்க சொல்லுவாங்க கணவன் கால்ல விழுந்து கூட கும்புட சொல்லுவாங்க அதல்லா செய் முடியுமாங்க
அ அப்டிதா வழக்கமா ஆக்கி விட்டுறாங்க என்னத்த பண்றது
அதுதான சொல்லுவாங்க இதுக்கு எவ்ளவு முக்கியத்துவோ நம்போ குடுக்குறமோ அதே முக்கியத்துவம் இதுக்கும் குடுக் குனோங்க அப்பதா அவுங்குளுக்கும் தெரியு இல்லன்னா எல்லாமே அவுங்க வழியாவே போய்டோங்க அவுங்க சொல்ற மாதிரியே ஆய்டோ
ஆமாங்க எனக்கோ ஆசையாதாருக்கு இந்த முறையாது போயிகனுன் நெனைக்கிறே
நல்லதுங்க கொழந்தய கூட்டுப் போய் காட்டி கொழந்த பேர்ல ஒரு அர்ச்சன பண்ணிக்கோங்க போய் பாத்து
ஆமாங்க விசேஷமா நடக்கும் மூண் நாள் திருவிழா காப்பு கட்டி எல்லா செய்வாங்கங்க
பரவால்லயே நீங்கல்லா எதும் கலந்து பண்ணுவிங்ளா கோயில்ல
கோயில்ல எங்க அப்பா வருஷ்ஷ வருஷ்ஷோ சுண்டல் வாங்கி தந்துருவாருங்க
பவ்யன்
அ எல்லா நல்ல முறையா நடக்குங்க
அந்த குலதெய்வம் பேர் தெரியாது னால
அந்த குலத்தெய் எங்க வீட்டு கணவர் சைடுங்ளாங்க
ஆமாங்க
அது வந்து சப்த கண்ணிங்க ஏழு அம்மன் ஆமா ஏழு அம்மன்
ஆ அது அந்த அ கன்னிமார் கோயில்
ஆ ஆ ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க ஆனா இவ் இவுங்குளுக்கு வந்து கோவில் கெடையாதுங்க இவுங்க தோட்டத்லே ஆ அம்மன் கல்லு வெச்சி வழிபடுவாங்கங்க
சொந்த தோட்டமாங்க
ஆமாங்க சொந்த தோட்டோ மூணு ஏக்கர் தோட்டோ இருக்குதுங்க
பரவால்லைங்ளே நீங்களே கோயில் வெச்சிர்க்கீங்கன் சொல்லுங்க உங்க ஏரியாக்குள்ளியே
ஏங்க கோயில் கட்டவே இல்லங்க குல தெய்வத்துக்கு வெறும் கல்ல வெச்சி கும்புட்றாங்க
அவ்ளோதானா ஏங்க எங்க கோயில்ல இருக்குதுங்க இங்க உங்க வீட்டுக்கார கூட்டிட்டு வந்து இங்க ஒர்தடவ கும்புடுங்க ஏழு கண்ணி வெச்சிப்பாங்கல்ல பின்னால மேல
அப்டிங்ளா
ஆமாங்க ஆலமரோ அரச மரத்தடியில வச்சுர்க்காங்க எங்கள்ட்ட நீங்க சொல்லவே இல்லைங்களங்க உங்க குலதெய்வம் இதா உங்க வீட்டுக்காருக்குன்னு இப்பதா நானே கேள்வி பட்றே
அப்டிங்களா
ஆமாங்க இந்த ஏரியாலயே அவங்கதாங்க வச்சிருக்காங்கங்க அதனால நறைய பேரு வருவாங்க இங்க கும்பட்றத்துக்கு
அப்டிங்களா அப்டிங்களா
அதேதா ராத்திரில தா பூஜை பண்ணுவாங்கங்க அதுக்கு அப்டியா விடிய காலையில ராத்திரில
அது எனக்கு தெரியலங்க நாங்க பூஜை பண்றது வந்து நல்ல நேரம் பார்த்து வெள்ளிக்கிழமையில பண்ணுவாங்கங்க
ஏழு கன்னிமார்களுக்கு ஒரே மாதிரி கலர்லறது ஒரே கலர்ல பூ வாங்கி பூ அந்த மாதிரி பண்ணுவாங்க எதோ ஒரு ஒரு சாமிக்கு ஒரு சாமிக்கு முழுசா வெள்ளைலியே எல்லாத்தையு போடுவாங்க
ஆ
ஒரு சாமிக்கு ஃபுல்லா எல்லாமே எல்லோ பூல்லேருந்து எல்லாமே ட்ரெஸ்ஸுலேருந்து ஸ்வீட் வைக்கிறதுலருந்து அந்த மாதிரி கூடும்ம சாமிக்கு ஒரு ஒரு கலர் வச்சிருப்பாங்க
ஹ் ஹ் ம்
அதே மாதிரி பண்ணுவாங்க அது ஒரு சிறப்பா நடக்கு
அப்டிங்ளா அப்ப இந்த தடவை உங்க கோயில் திருவிழாக்கு என்ன மறக்காத கூப்பிடுங்க
கண்டிப்பா கூப்பிட்றே உங்க வீட்டுக்கார கூட்டிட்டு வர்னு
உங்க கோயில் திருவிழா எப்போ
அது ஒரு ட்வெண்ட்டி ரேஞ்ச்ல வருங்க
இந்த மாசங்ளா
ஆமாங்க ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ங்க ஆகஸ்ட் ட்வெண்டி இல்ல பிப்ட்டீன் ல இருந்து ட்வெண்டிக்குள்ள எதா ஒரு டேட்டு
ஓஹோ எப்போ தர் ஆ ஒ அப்டிங்ளா நாங்க மூணாவது வாரோ நீங்க நாலாவது வாரோ செரி செரிங்க அப்பப்போ ஆமாங்க நாங்க முடிச்சுட்டு நாளாவது வாரோ உங்கள்துல கலந்துக்கிறோ
சரிங்க அங்கிருந்து நேரா அப்டியே இங்க வந்துருங்க வேல முடிச்சுட்டு ஊர்ல இங்கந்து வந்தனே நா நிறைய வேலல்லா வச்சிருக்கே உங்களுக்கு செய்யுங்க கோயில்ல
அப்படிங்களா என்னங்க ஒரு வாரோ வந்து விருந்து சாப்பிட்டுட்டு போவீங்கன் சொல்லுவீங்கன்னு பார்த்தா வேல செய்ய சொல்லி கூப்புட்றீங்க
என்னங்க சாமின்னா சும்மாவாங்க வேல செய்ய வேணாம்மா
நா ஒரு வாரோ வந்து தங்கிட்டு எனக்கு நீங்க நல்லா சமைச்சு போடுங்க சாப்ட்டு கிட்டு பிள்ளைய இப்போ ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு அப்படியே வரலான் நா நினைச்சங்க
தாரளமா வாங்க இங்கேயே தங்குங்க கோயில் வேலைய பாருங்க சாப்டுங்க ரெஸ்ட் எடுங்க மறுப்டியு வேலய பாருங்க
அப்டிங்ளா அது கொஞ்சோ சிரமமா இருக்கும் போல இருக்குதேங்க எனக்கு
என்னங்க சாமி சும்மா அருள் கொடுக்குமாங்க
அப்டிங்ளா
இப்ப நம்ம கடவுள வேண்டிக்கிறோ நா இத பண்றேன் அதை பண்றேன்ட்டு எதா பண்ணா தானே நல்லா பண்ணு நம்மள பா பொண்ணு வேண்டவன்ன வேண்டிக்கிறாங்க அந்த மாரி தாங்க
அப்படின்றீங்களா சரி ஒரு வாரோ வந்து தங்குறோங்க எங்களுக்கு கொஞ்ச பலமான விருந்தா தயார் பண்ணுங்க
தாராளமாங்க இங்க வரவங்க எல்லாருக்கு கூழ் காய்சி ஊத்துவோ
என்னங்க கூழோடு நிறுத்துட்டீங்க
கூழுக்கு மிஞ்சின உணவு இல்ல
அச்சோ நீங்க இப்படி சொல்லிட்டீங்களே
என்னங்க அந்த கூழு குடிக்கிறதுக்கு எவ்வளோ பேரு அடிச்சு பிடிச்சிட்டு வருவாங்க கியூல நின்னு என்னங்க
நான் நினைச்சே நீங்க எதாவது கறி மீனு காட கவுதாரின்னு விருந்து வைப்பீங்கனுட்டு
அது வந்து ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கும்பம் போடுவாங்கங்க அப்போ அதுல அதெல்லா இருக்கு அதையு நீங்க சாப்பிட்லாமேட்டு பன்னெண்டு மணிக்கு முளிச்சுட்டு இருந்து
ஐயோ நைட்டு பன்னெண்டு மணிக்கு யாருங்க அவ்வளவு சாப்பிட முடியும்
நைட்டு பன்னெண்டு மணிக்குதானேங்க சாமி ஊர்வலம் எல்லா வரும் முடிச்சு அப்பதா போடுவாங்க கும்போ உங்க ஊர்ல கும்போல்லா போடுவாங்களா
எங்க ஊர்ல கும்போ கெடையாதுங்க
கடையாதா நீங்க உங்க இடத்துலயே வச்சுக்கீங்கல்ல அதா உங்களுக்கு தெரியல
ஆனா ஆடு வெட்டி பிரியாணி செஞ்சு போடுவாங்கங்க அந்த பிரியாணிக்காக வே போயிடுவே நானு
பரவாயில்லையே ஆடு வெட்டி பிரியாணி பண்ணா நல்லாதா இருக்கு
ஆமா அதுவு ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணிங்களா நல்லா திருப்தியா சாப்பிடலா
பாத்திங்களா உங்க உங்க கோயில் திருவிழாக்கு என்ன கூப்பிடவே இல்லையே
நீங்க வாங்க ஒரு முற ஒரெட்டு
என்னங்க போடுவீங்க எங்களுக்கு வந்தா
உங்களுக்கு வந்தா பிரியாணி ரைத்தா முட்டை இதுதா எங்க ஸ்பெஷல்
பரவால்லங்கலே வரோ சாப்ட்டு ஒரு பக்கெட் பிரியாணி எடுத்துட்டு வந்துட்லாமா வரம்போது
அது வந்து சாமி பிரசாதம் வேற யாருக்கும் குடுக்க கூடாதுங்க சாப்ட்டு மட்டுந்தா போக முடியும் ஆமாங்க
ரொம்ப ஸ்டிட்டா இருப்பீங்க போல இருக்கே
சாமியோட தெய்வக்குத்தோ ஆயிடுங்க
சேரிங்க நல்லதுங்க நீங்க எப்போன்னு சொல்லுங்க நா வரேன்
சேரிங்க சேரிங்க நல்லதுங்க நல்லதுங்க